ஹலோ எப்டி க்கீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கேம்ப்பா எப்டிருக்க நீ எப்டிருக்க நீ எப்டி இருக்க
ம் நல்லா இருக்கேங்க டின்னர்லா முடிஞ்ச்சா
ஆ முடிஞ்சிச்சே தோச அ தோச சாப்ட்டுட்டு
ஓ அப்டிங்ளா முருவல தோச போடுவீங்ளா இல்ல மொ மாவா தோச போடுவீங்ளா எப்டி போடுவீங்க
என்ன கேள்வி இது முருகலா போடுவீங்ளா மாவா போடுவீங்ளானா மாவ ஊத்துனாதான தோ
அப்டிங்ளா
இல்ல இல்ல நீங்க என்ன வச்சு காமெடி கீமெடி பண்ணலுயே
ஜாலியா பேச வேண்டியதா ஃப்ரெண்ஸ் கிட்ட அப்புடிதானங்க பேசணு
ஆ இல்ல நா எப்பயு எயிட்டு் எயிட் ஓ க்ளாக் எ தேட்டிக்குலா சாப்ட்ருவம்
ஓ பரவாயிலயே நல்ல குட் ஹேபிட் தாங்
அ ஏன்னா அதுக்கப்புற சாப்ட்டுட்டு இல்லு ஏனா நம்ம வீட்லே தானே இருக்கோ சோ அதுனால எட்ற மணிக்குலா சாப்ட்டுட்டு கொஞ்சோ அப்டே டிவி அது இத பாத்து கொஞ்ச ரெஸ்ட் எடுத்துட்டு படுத்தோன்னா கரைக்டா இருக்கு லேட்டா சாப்ட்டனா அது செட் ஆக மாட்
ஆமா அஸ் அஸ்ரிட்டி உண்டு பண்ணிரு சீக்கினொ சாப்புற்றது நல்லத்தா
அதனால செரி சாப்பாட்டு வேலயா மூச்சோனா அதுக்கப்புற ந எப்ப தூக்க வரோ அப்ப தூங்கிக்கிலால்ல அதா ரெண்டு வோச ஆ அதா செரி முட்ட தோச த ஒன்னு இந்த சாதா தோச அ மெல்லிசா தா ஊத்தி சாப்ட திக்காலா ஊத்த மாட்ட
சீக்கிரொ சாப்ட்டுட்டு பசங்க சீக்கிரொ படுத்தாதான கால்ல ஸ்கூலுக் சீக்கிர எந்திக் முடியு எல்லாரும்
ஆமா இல்ல பசங்க கொஞ்சொ லேட் லேட் தான் சாப்பிடுவாங்க அவங்க எல்லா வேலையை முடிச்சுட்டு ஒர்க்ஸ்ல்லா முடிச்சுட்டு வந்து சாப்படுறதுக்கு லேட் ஆகும் நான் டைமுக்கு சாப்பிடுவேன் அவங்களையெல்லா ஆமா ஆமா அவங்கள எல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம உட்காந்துருக்கணும் நான் சொல்லிடுவேன் சாப்பிட்டுட்டேன்னா நான் என்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாது நீங்களே போயிட்டு போட்டு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு
ஹம்ம் உங்க பக்கம் மழை பெய்யுதுங்களா இங்க வெயில் காலமா இருந்து இப்ப மழ பெயஞ்சு சூட்ட கிளப்பி விற்றது சேரி உங்க பக்கம் மழை பெய்து ங்களா
அப்படிங்களா ஆமா இங்கேயும் கொஞ்சமா லேசா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் பெஞ்சிருக்கும் போல மழ
உம் உ ஊம்ப ஊம்ப வ வந்த காத்தியையும் அனுப்பிச்சு விட்டு போயிடுச்சு இந்த மழ
ஓ நீங்க வெளியே இருக்கீங்களா
ஆமாங்க வெளியிலதான் இருக்கேன் மழை பெஞ்சதுலாம் மாட்டிக்கிட்டோம் அ ஸ்டாப் ஆயிடுச்சு இருந்தாலும் இங்க வந்த காத்தும் இல்லாம போயிடுச்சு வெளியே போறதே காத்துவாங்கதான் வீட்டுலதான் காத்து வர மாட்டேங்குதே ரொம்ப ஹீட்டர்வாவும் வெக்கையாவும் இருக் கு
ஓ செரி செரி செரி அப்ப ஈவினிங் டைம்ல வெளியே போய்டுவீங்களா
கொஞ்ச நேர வாக் கிங் மாரி போயிட்டு வந்தா நமக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கு வீட்டுக்குள்ளயே இருந்தா நமக்கு கொஞ்ச ஹா ஹோ ஹோன்டிஜியா இருக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு இப்படி போனா கொஞ்ச நல்லா ஃப்ரீயா இருக்கு வாக்கிங் மாரி போய் பாருங்க நல்லா இருக்கு காத்து வரு
ஓ சேரி சேரி கதவைத்திர காற்று வரட்டும்ன்ற மாதிரி நீங்க வாக்கிங் போய் கா த்து வாங்குறீங்க
ஆமாங்க வாக்கிங் போறது நல்லது இல்ல ஹெல்திக் ஹெல்துக்கு நல்லது ரொம்ப நேரமில்லோ ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் பண்ணா ஓகே தா
அப்டின்னு இல்ல நம்ம கூட நடக்கலா ஒன்னா நம்மளுக்கு எவ்வளவு நேரம் நடக்கனு தோனுதோ அவ்வளவு தூர நடக்கலா பரவால்ல மார்னிங் வந்து நடக்கறது
மினிமம் ஒன் ஹவர் நடக்கலா மேக்சிமம் நீங்க டென் கே ஸ்டெப்ஸ் கூட நடக்கலா அது ரொம்ப ஹொல்தி கூட டென் கேஸ் ஸ்டெப்ஸ் நடக்குறது
சேரி சேரி சேரி பரவாயில்லே ஹெல்த் கேர்ல்லா ரொம்ப பண்ணுவீங்க போலயே நீங்க
ஹெல்த் வைஸ் பாத்துக்கணும்ல நம்ம
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நம்ம இந்த ஏஜ்ல இருந்து ஹெல்த பாத்துக்கிட்டாதா ஓரளவுக்கு நம்ம பின்னாடி வந்து கொஞ்ச கஷ்ட இல்லாம இருக்கு கரெக்டு தா
ஆஹ் ஒரு ஏஜ் வந்துட்டுன்ன நடக்கணுன்னு நினைச்சாலு நீங்க நடக்க முடியாது இப்பயே நடந்துகிட்டு பாடியே பாத் கத்துகிட்டா தா வெயிட் கொஞ்ச மேனேஜ் பண்ணலா ல்லனா உங்களுக் கால்வலி முட் டிவலி பாதுக்குவார் ஹாஸ்பிட்டல் போணு அவங்க போனோனே நமக்கு பிரிஸ்கிரிப்ஷனு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கொடுத்துடுவாங்க அதுக்கு நம்ம ஹெல்தியா இருந்து நம்ம பாடிய பாத்துக்கலால
கண்டிப்பா கண்டிப்பா ஆஹ் ஏன்னா நம்மளுக்கு இப்ப ஃபுட்டு ஹெல்து ரெண்டுமே ரொம்ப முக்கியோ
ஆமா
பரவாயில்ல சாப்பாடும் அதே மாதிரிக்கு டயத்துக்கு நீங்க சாப்டு உடம்பு நம்ம இது பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்
மோஸ்ட்டா நான் நைட்டு சாப்பிட மாட்டேன் ஏன்னா அவர் கொஞ்சம் ஆன்சைட்டியா இருக்கும் நெஞ்சிரச்சல் வரும் அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன் மேக்சிமம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் கால சாப்பாடுன்றது ரொம்ப உடம்புக்கு முக்கியம் அதனால காலைல ஸ்கிப் பண்ண மா ட்டேன் மதியானம் ஸ்கிப் டேன் நைட் மேக்சிமம் ஸ்கிப் பண்ணுவன் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தா சாப்பிட்டுக்கிறது
நைட்ல வந்து சாப்பலன்னா எங்க பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க நைட்டு சாப்பலனா யானை பலம் குறைஞ்சு போயடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல
அது வந்து உங்க பாட்டி கரெக்டா தான் சொல்லிரு க்காங்க அது வயசுல சாப்பிடலாம் இப்போ நமக்கு சாப்பிட்டு படுத்தோடனே நம்ம சாப்பிட்டோடனே படுக்கறோம் நெஞ்சிலேயே நக்குது எரிச்சல் வருது அப்படின்ற மாதி நம்ம அவாய்ட் பண்ணமோ அது பெட்டரா இருக்கு நமக்கு நம்ம உடம்பு க்கு பெட்
அதுதான் அதுதான் அதுதான் நானும் சொல்ல வந்தேன் நீங்க வந்து லேட் நைட்டு சாப்பிடுறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கும் நீங்க வந்து ஒரு பிபோர் எயிட் தேர்ட்டிக்குள்ள சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஹ நீங்க எ இந்த வே சாப்பிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி வேலை பா இது பண்ண இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மேனேஜ் ஆகும் பாடி
எங்க பசங்களை கொடுத்துட்டு நம்ம சாப்பிடணும்னா டைம் ஆயிட இதுல
பரவாயில்ல இதுல என்ன இருக்கு நீங்க சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு குடுக்கலாமே ஏன் பசங்க கோச்சு
அது அப்டியே ஹேபிட் ஆயிடுச்சு பசங்களுக் குடுத்துட்டு நம்ம சாப்பிடடுற து ஒரு ஹேபிட் ஆயடுச்சு
அஹ் அதெல்லா வந்து டைம்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிடணுல நம்ம ஹெல் நல்லா இருந்தா தானே நீங்க உங்க பசங்கள பாத்துக்க முடியு
தா நீங்களு வாக்கிங்லா போவீங்களா
ஆஹ் நா டெய்லி வந்து வாக்கிங் போ மாட்டே ஹ
போங்க உங்கள் பேசுனா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல அதுவே நோயலா வாழ்வா போயிடு
ஆமா டெய்லி அப்ப வந்து ஒரு ஒரு ஒருமநேரொ லாஃப் தெரபி பண்ணணுமா வாங்க அதுக்கப்படோ நீங்க ஆ அப்ப நீங்க டெய்லி வந்து எனக்கு ஃபீஸ் தா கொடுக்கணு
ஃபீஸ் வேற கொடுக்கணமா ஐயோ என்ட எதிர்
என்னங்க உங்களுக்கு வந்து நோய் இல்லாத ஒரு லை ஃபு குடுக்கணுனா சிரிச்சுக்கிட்டே இருப்பே நீங்க பேசுங்க நா சிரிச்சுக்கிட்டே இருக்கே சிரிச்சுக்கிட்டே இருக்கே அப்படின் சொல்ட்டு சும்மா எப்டிங்க பே சுறது இதையு பேசாம பிசினஸ் பண்ணிட்லா போல
உம் லாஃபிங் தெரபி கூட ஒரு பிசினஸ் தா ஆன்லைன்ல நீங்க பண்லா ஓ ஓன் வர்லா
அ இல்ல பீச்ல போயிட்டு நெறைய பேரு காலையில லாஃபிங் தெரப்பி எல்லா பண்ணத்தானே செய்றாங்க இப்ப எக்ஸசைஸ் வந்து ஆன்லைன்ல சொல்லி கொடுக்குறாங்கல்ல அதே மா ரி புதுசா நம்ம லாஃபிங் தெரப்பி உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கா
ஆன்லைன்ல தா சொல்றேனே ஆன்லைன்ல் நீங்க என்ன பண்ணாலு அதுக்குன்டான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கிறதுதில்ல ஆன்லைன் எக்ஸசைஸ் நா நெறைய பேர் பாத்துருக்கே நம்மளு கூட ட்ரை பண்ணது உண்டுதா ஆனா அதுல ஒரு பிட்டு கூட கொறஞ்சது இல்ல ஆன்லைன் சொல்றாங்க
இல்ல இப்ப நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா லாஃபிங் தெரப்பி உங்ககிட்ட பேசுனா அப்டின்னு அதா அந்த மாதிரி நம் ம சொல்லிட்டோன் வச்சு
என்ன இருந்தாலு நம்ம உடற்பயிற்சி கூடம் போயி பண்றதுலா கொஞ்ச பெனிஃபிட் இருக்கு நா ஏ எ இதுல ஃபீல் பண்ற அத வெயிட் லிஃப்டிங்லா பண்ணா அதெல்லா கொஞ்ச நம்ம பண்ணோனா ஒடம்பு கொறைய வாய்ப்பிருக்கு சும்மா வீட்ல இருந்து பண்ணா பண்ண மு முடியாது
ஆமாமா கரெக்டுதா அந்த காலத்துல பெரியவங்கலா வந்து அம்மில அரைச்சாங்க அதுக்கப்புற இடி உரல்ல அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருந்துச்சு துணி உக்காந்து அடிச்சு தொவச்சாங்க இப்ப நம்ம எல்லாமே டெக்னாலஜியா மாறி ட்டதனால
இப்ப பிஸி ஷெட்யுல்ல மிக்சி கிரைண்டர்னு போயிடுச்சு நமக்கு ஃபாஸ்ட் டா லைஃப்ன்றது அதனால எல்லாமே‌ ஃபாஸ்டா பண்ணாதா வர்க் முடியுது
ஆமா இப்ப அதுக்காக நம்ம என்ன பண்றோ கு அந்த டைம் வந்து டாலி பண்றதுக்காக நம்ம ஜிம்முக்கு போய் அங்க எக்ஸைஸ் பண்ணி வெயிட் லிஃப்ட் தம்பிள்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லா வெச்சி நம்ம பாடிய
பண்றோ ஆமா டம்பிள்ஸ்ல தூக்குனா மட்டும்தான் ஃபேட் ரெடிஸ் ஆகும்ன்ன னு சொல்றாங்க சும்மா நம்ம வீட்ல இருந்து பண்றதெல்லாம் வேஸ்ட்ங்க ஆன்லைன் ஆன்லைன் இங்க ஆன்லைன் ஸ்டெடிசே நம்மளுக்கு நல்லா கிடைக்க மாட்டேங்குது இத
அ ஐயோ அப்படின்னு இல்லங்க நம்ம ஜிம்மு குன்னு போயிட்டோம்னா அது ரெகுலரா நம்ம வந்து பாலோ பண்ணனும் சப்போஸ் நீங்க வந்து போயி டிஸ்கன்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உடம்பு வந்து
திரும்ப பாடி ஃபேட் வரும் போது த்ரீ மந்த் நீங்க போக ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கண்டினியூ ஆயிடும் உங்களுக்கு அந்த டைம் ஷெட்யூல் மாறிடும் நம்ம போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி உங்க மைண்ட் ஃப்ரீ ஆயிடும்
தெரிஞ்சவங்க அப்படிதான் போறாங்க இடையில போயிட்டு அவங்களுக்கு இந்த கொஞ்சம் ப ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கறதுனால போறாங்க போயிட்டு பார்த்தா அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல அதுக்கப்புறம் இப்ப ஓவர் வெயிட் போட்டுட்டேன்னு இப்ப திரும்ப போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி விட்டு விட்டு போனோம்னா நம்ம ஹெல்த்துக்கும் வந்து ம எல்லாம் வந்து கொஞ்சம் டைட்னஸ் ஆயிடும் அப்ப அவங்களுக்கு வந்து பெயின் எடுக்க ஆ ஆமா நம்ம ரெகுலரா போயிட்டே இருக்கும் போது மஜுல்ஸ் வந்து இந்த ஃபிரீனஸ் குடுக்கு
ஸ்டார்ட்டிங் பண்ணும் போது தாங்க பாடி பெயின் கொடுக்கும் நீங்க ரெகுலரா அது பண்ண ஆரம்பிச்சட்டீங்கன்னா வார்ம்ப் பண்ணி பண்ணும் போது அது உங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுக்கும் நீங்க டரை பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க
இல்ல நான் எனக் அதுலல்லாம் வந்து இண் ட்ரஸ்ட் இல்ன்னா வீட்லயே வந்து கொஞ்சம் மெடிடேஷன் அந்த மாரி ஏதாவது திடீர்னு தோணும் போது ஏதாவது எக்சசைஸ்
பண்ணி எக்ஸேல் பண்ணலாம் அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீ ஆகும் நைட் நல்லா தூ தூக்கம் வரும் நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க மூ க்ல மூச்சு விழுத்து இந்த லெஃப்ட் சைட்ல விடணும் இடது பக்கமா விடணும் வடது பக்கம் க்கு மூக்குல முச்ச இழுக்கணும் அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா வாயால இன்ஹல் பண்ணி அஹ் வயராாலக் எக்ஸேல் பண்ணணும் மூச்ச வந்து வெளியே விடணும் அப்படி பண்ணி பிறந்த தொப்ப கூட குறையும்
அது நம்ம வீட்லயே சின்ன சின்ன எக்சசைஸ் எல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு தான் இருக்கேன் பரவாயில்ல உங்க நீங்களும் கொஞ்சம் வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஃபாலோ பண்றேன் ட்ரை பண்ணி பாக்றேன் ஓகே, ஓகே, ஒகே ஓகே பாய்.